ஹலோ
ஆஹ் கேக்குதா
கேக்குது சொல்லுங்க
சப்டிங்களா என்ன பண்றீங்க சாப்ட்டே என்ன சாப்டீங்க
ஏன் உங்களுக்கு தெரியாதா
சொன்னாதா தெரியும் தோசையா தோசைக்கு என்ன
குருமா
குருமாதானா ஹ் ஒகே ஓகே உம் என்ன பண்றீங்க நானா சப்பாத்தி குருமா
அதான் நீங்க எனக்கு கால் பண்ணியா
இ அப்பில்லா இல்ல
உம் அப்புறோ எப்டிங்க
சும்மா தா கொஞ்சோ பிசி
ஓ செரிதாங்க
உம் ஆமா நீங்க என்ன பண்றீங்க காலேஜா திருவள்ளூர்லெந்தே
காலேஜ் தா
காலேஜா காலேஜ்ல என்ன பண்றீங்
காலேஜ்ல சும்மா காலேஜ் போவே வருவே அவ்ளோதா
அப்டியா என்ன கோஸ் பண்றீங்க
ஏன் என்னாச்சு சொல்ணுமா
ஆஹ் ஆமா சொல்லா தப்பில்ல
ஓ செரி தா பி எஸ் சி ஜாக்ரபி நீங்க
பி எஸ் சி ஜாக்ரஃபியா நா வந்து பி சி ஏ
செர் ஓகே ஆஹ் ஓகே
உம் என்ன ஆமா இந்த இதுக்கூட
செரி அதுல என்னா குரூப் எடுத் லானு இருக்கீங்க
எம் பி ஏ டேட்டா அனாலிடிக்ஸ்
அது என்ன வேல்யூ கொஞ்சொ சொல்றீங்களா
அதுவா இப்போ ஆல்ரெடி நா பி சி ஏ பண்ணிருக்கேல்ல
ஓகே
அது ரிலேட்டடா வந்து இதுலயு வரும் அதனால கொஞ்ச ஈஸியாவும் இருக்கும் புரிஞ்சிக்கறது கொஞ்ச ஈஸியா இருக்கும் அதனால அதனால அந்த கோர்ஸ் பண்லானு பிளான் பண்ணிருக்கே கரஸ்ல தா ரெகுலர் கிடையாது
கரசா
ஆ ஆமா ஆமா
நேத்து எங்க போனீங்க
நேத்தா ஆஹ் மெலாது யூனிவர்சிட்டில வந்து அட்மிஷன் எப்போ கொஞ்ச டீட்டெய்லாம் கேக்க போனே
யாராரு
நானு என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரு
அப்புற
அப்புற அப்புற வேற யாரு அப்புற எங்கேர்ள் ஃப் அப்பற என்னோட கேர்ள் ஃப்ரண்ட்
ஹ சேர்தா ஓ நீங்க லவ்லாப் பண்றீங்க ளா
ஆமா ஆமா
சொல்லவேல
சொல்லலா சொல்லலா பொறுமையா சொல்லலா
ஓகே ஓ கே
முந்தா நேத்து ஜாயாந்துச்சு தெரியுமா
நேத்தா
ஆமா
ஓ
பீச்சுக்லா போனும்
உம் பீச்சில போய் இனா சாப் அப்டிங்க
பீச்ல போயிட்டு பைனாப்பிள் சாப்ட
ஆஹ வேற
சிக்கன் ரைஸ் சாப்ட்டோம் சில்லி சிக்கன் சாப்ட்டோம்
உம் அப்புறம்
அது வந்து ஒருத்தங்க ட்ரீட் வச்சாங்க அதனால
யாரு
யருனா ஜி எப்
ஜி எப்
ஆஹ்
ஓகே
ஜி எப் தா ஏன் ஜி எப் னா அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க
இல்ல இல்ல புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ச்சா அவ்ளுதா வேற எதும்
ஓ ஓகே ஓகே அப்டிதானா இல்ல
இல்ல இங்க எப்பவுமே அப்டிதான் கொஞ்ச லேட்டா தான் புரியாணக்
அப்டியா கர் கே ஓகே நீ எங்க சென்னையா
ஹ்ம்ஆமா சென்னை தான்
ஓகே நானு சென்னைதான்
பார்ரா சரி ஆமா உங்க பேர் என்ன
பேர்ல்லாம் சொல்ல கூடாதுங்க
ஆஹா செரிங்க
ஹ்ம்ம் நீங்க எந்த காலேஜ்
ப்ரெசிடெண்ட்சி
ஓ வாங்க ஒருவாட்டி பக்கத்து பக்கதுலதா
பக்கத்து பக்கத் தா
ஆமா
சேரிதாங்க
ம் நீங்க எத்தன பேரு உங்க வீட்ல அம்மா தூங்கறாங்க
ஓ தங்கச்சி
தங்கச்சியும் தூங்குறா எல்லாரும தூங்குறாங்க
ஓ தம்பி
தம்பிலா இல்ல எங்களுக் எனக்கு
ஓ தங்கச்சி மட்டுதானா
ஆமாமா
சேரிதாங்க
அங்க உங்க ஃபேமிலி எப்டி எத்தன பேரு நீங்க
ம் நானு எ தம்பி மட்டு
ஓகே
அப்பற ஜாயின் ஃபேமிலி அவ்ளதா
ஒ ஓகே கே தம்பி என்ன பண்றா
தம்பி டுவெல்த்து படிக்கிறா
ஓகே
அப்றோ நா செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறே
ஓ
என்ன ஓ
ஒன்னுல்ல
ஆ செரி
தம்பி டென்த்தா நைன்த்தா லெவல்த்தா ட்வல்த்தா கே கே கொஞ்ச நாபக மறதி கம்மியா கொஞ்ச மறந்துருவ வேற ஒண்ணு இல்
பாத்தா தெர்துங்க
ஆ அப்ற உங்கக்காலா இருக்காங்களா
ஆ தோதா இருக்கா
இருக்காங்களான் கேட்ட தோ இருக்காங்களான் கேக்கல
ஆ தோ இருக்கா
ஓகே ஆவன பட் பாங்க
சும்மா ஃபோன் பாத்துட்டு இருக்கா
இல்ல காலேஜ் படிக்கிறாங்களா இல்ல ஸ்கூல் படிக்கிறாங்களா இல்ல ஒர்க் போறாங்களான் கேக்குறேன்
அவளா காலேஜ் போறா அப்புறோம் வீட்ல இருக்கா அவ்ளதா
ஓ ஓகே ஓகே சேர் அவ்ங்க என்ன பண்றாங்க
எல்லாரும் ம் ஆ
குரூப் வேற காலேஜ் எப்டி தெரியாதா
கே சொல்லவா
இல்ல வேணா வேணா
ஆ சரி ஓகே ஆ ஓகே ஒ உம்
அப்புறோம் ஒங்க அண்ணலா இருக்காங்களா
ஆ இருக்காங்க
அவ்ங்களா ஒர்க் பண்றாங்களா இல்ல காலேஜா
ம் எனக்கு மொத்தம் மூணா னா
ஓகே
ரெண்ட் நாள்தா வேலைக்கு போனாரு மூணாவது நாளு வேலைக்கு போறாரு இப்போ செகெண்ட் டிகிரி மட்டு காலேஜ் போட்ருக்காரு செகெண்ட் டிகிரிக்கி
ஓ
அது ஏதோ சொல்வாங்ல ஃப்ளைட்டு
ஆமா ஏர்ஹோஸ் ஆமா ஆமா ஆமா ஓகே ஓகே கங்கராஜ்லேஷன்ஸ்
தேங்க்யூ, அது எனக்கில்ல அண்ணாக்கு சொல்ணு
ஆ அண்ணாக்கு தா
ஓ எனக்கு சொன்னிங்கன் நென்ச்ச
நாங் நா ஏங்க உங்களுக்கு சொல்ல போறே அவர் படிக்கிறாரு அவருக்குதா சொல்ல முடியு உங்களுக்கா சொல்ல முடியு
அதுவு கரெக்ட்தா ஓவ் என்ன படிக்கிறாரு டு எனக் கேட்னால தா நா சொன்னே ஷோ யாருக்கு தேங்க்ஸ் சொல்னே எனக்குதானே சொல்னு
அப்டியே சொன்னா அப்றோ நீங்க எங்கெயாது ட்ரிப் போறிங்க ங்ளா
ஆஹ் நெறைய போயிருக்கே
ஓகே ஆஹ் நானு போயிருக்கே போயிர்க் எங்க போனிங்க லேட்டஸ்ட்
நா வந்து கொல்கத்தா டார்ஜிலிங், சிக்கிம்
ஓகே ஓகே ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே எப்டி நல்லா இருந்த்ச்சா?
சூப்பரா இருந்திச்சிங்க ப்பா டார்ஜிலிங் மட்டு எப்டி சொல்றது ஏ வாழ்க்கையில அந்த மாரி ஒரு குளுர் பாத்ததே இல்ல. அந்த மாரி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு லைஃப்ல மறுபடியு போணுன்ட் ஆசையா இருக்கு அங்க
அப்டியா, நல்லா கிளைமேட் நல்லாருக்மா?
செம்ம கிளைமேட்ங்க
அப்டியா சேரிங்க அப்றம் அப்றம் உங்க லவ்லாயா இருக்கா
புரியில
உங்க லவ் லவ்ளா பண்றீங்ளா இல்ல சிங்கிள் தானா
இல்ல நான் சிங்கில் தான்
சிங்கிளா சிங்கிளா இல்ல கமிட்டடா கரட்டா சொல்லுங்க மாத்தி மாத்தி சொல்லாதீங்க இப்போ சி இப் இப்ப சிங்கிள் தான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி
இதுக்கு முன்னாடி கமிட்டடா இருந்தே
ஓ ஓகே
இப்ப சிங்கிள் தான்
சேரிங்க சேரிங்க
உஹம்ம்
அப்றம் வேர ஏதாச்சி இந்த மூவி வெப்சீரிஸ் அணிம் ஏதாச்சு பாப்பீங்களா
ஆஹ் ஜாஸ்தியா பாப்பேங்க இந்த அனிம் ஆஹ் வெஜ் சிரீஸ் நறைய பாப்பேன் அப்பறம் அனிமே
எரென்ன சிரீஸ்லாம் எப்டி உங்களுக்கு
அது எப்படி சொல்றத்து இப்போ லேட்டஸ்ட்டா இப்போ வெப்சீரிஸ் பாக்குறேன் இந்த லசானா ஸ்பீக் சர் பாக்குறேன் சூப்ரா இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க நீங்களும் நல்ல விஷயத்தல்லாம் கத்து பீங்க
அப்படிங்களா ஓகே நீங்க சொல்லும் போது பாக்காம இருப்போமா பாக்கலா பாக்கலாம் டைம் இருந்த பாக்கலாம்
நீங்க மூவிலா பாப்பீங்களா ஜாஸ்தியா
எல்லாமே பாப்போ
ஆஹ
நறையவே பாப்பேன்
ஓ நறையவே பாப்பீங்களா சேர் செரி
ஆமா உங்க லவ் ஸ்டோரி சொன்னா கொஞ்சம் நல்லாருக்கும் இல்ணா பிரச்சன இல்ல
இல்ல இட்ஸ் ஓகேங்க நா லவ்வெ பண்ணலன்னு சொல்றே நீங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்றீங்க
ஒ ஓகே ஓகே ஓகே நல்லா கன்பியுஷன் ஆயிடு போல
ஆமாம்மா
இப்போ நீங்க பண்றீங்களா நெக்ஸ்டு என்ன
எனக்கு லா படிக்கணு ஆச அதுவ் ஃபேமிலிலா
ஓகே
டிகிரி முச்சோனே சரி லா போட்லான்னு இருக்கே அது அஞ்சு வருஷோ படி க்கணு
அது எங்க போலான்னு பிளான் வச்சுருக்க
அ இருக்கு எனக் எனக்கு மேரேஜ்ஜாக நோ
கட் பண்ட்டு கால் பண்றே
இன்னாது
கட் பண்ட்டு கால் பன்னு
அதாவ்